ஹலோ
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்னா பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதாங்க இருக்கே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க
அப்டிங்களா பரவாயில்லிங்களே இது எனக்கு தெரியாத விஷயமாச்சே
நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்களாங்க என் பைய போன் மேல போன் பண்ணி இந்த டிஷ்ஷ செஞ்சி எத்துனுவாமா எங்க சாருக்கு இதுதா புடிக்கு பிஸ்கட்டு வாங்கினுவாமா லேஸ் பாக்கெட்டு வாங்கினு வாமான்னு என்ன உயிர வாங்கினுக்கிறாங்க
ஏங்க அவங்களுக்கு புடிக்கிறது மட்டு இல்ல அவங்க சாருக்கு ப புடிக்கிறது வாங்கினு வர சொல்றாங்களா
இதெல்லா வந்து என்னா அட்ராசிட்டி தாங்க இதெல்லா கேக்க கூடாதுன்றாங்க என்ன
ஏங்க அத போய் என்னாங்க அட்ராசிட்டி நம்ம டீச்சரா இருக்கும்போது கொழந்தைங்க குடுத்தா வாங்கி தின்றது இல்லியா அது மாதிரிதாங்க
ஆமாங்க இருந்தாலு அவ பசங்க ஆ என் பையன் அவன் ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சேத்துதா வாங்கினு வர சொல்லுவா அவனுங்க மட்டு தனியா எல்லா கேட்க மாட்டா அவுங்களுக்கு சேர்த்து வாங்கினு வர சொல்லுவா
ஓ அப்டித்தாங்க கொழந்தைங்கனா
ஆ ஆமாங்க
நானு ஸ்கூல்ல படிக்கு போதெல்லா பசங்க ஆசையா அப்டியே எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்தே சாப்ட்டே ஆகணுனுவாங்க அப்றோ இதுவே பழத்த எடுத்துட்டு எங்க ஸ்கூல்ல ஒரு மிஸ்ஸு என்ன பண்ணுவாங்க ஆ அவங்களா குடுத் து நம்ம வந்து பாசமா குடுக்குற விஷயோ வேறங்க என்னா வொர் ஒர்க்கு பண்ண எடத்துல ஒரு மிஸ்ஸு இருப்பாங்க அவுங்க கேரக்டரு ஒரு மாரி எப்டின்னா பசங்க கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க அவங்க கேக் அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துப்பாங்க அதாது இப்போ நறைய நறைய நட் ஸ வச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒன்னு அவங்களா குடுத்தாங்கன்னா நம் எடுத்துக்கலா ஆசயா இல்ல நீங்க எடுத்துக்கோங்கன்னு நம்மள வந்துட்டு கம்பல் பண்ணுவாங்க அப்போ நம்ப ஒன்னு எடுத்து சாப்டுவோ இல்ல எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ஒன்னு குடுப்பாங்க அப்ப சாப்டுவோ இவங்க வந்துட்டு ஓபன் பண்ணி டீச்சர்ஸ்க்லா குடுக்குணு இல்லிங்களா அப்ப வந்து ட்டு ஓபன் பண்ணுவாங்க இவுங்களே ஓபன் பண்ணும்போது கையில அப்டியே வாரி பாக்கெட்ல போட்டுப்பாங்க அவங்க சுடிதார் போடுவாங்க எப்பயிமே அது மட்டுந்தா போடுவேனு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் குடுத்தாலு சேரி கட்ட மாட்டாங்க எனக்கு சுடிதார் தா நா சேரியே கட்டினது இல்லனு சொல்லிட்டு இத்தனைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வயசு கிட்ட இருக்குங்க அந்த வயசுலியு அவங்க அந்த கெட்ட பழக்கோ ஒன்னு இருக்குதுங்க
அய்யயோ
என்னாச்சி யூ கே ஜி படிச்சிருந்த ஒரு பையே கிண்ர ஜாய் வாங்கிரு
அய்யயோ ஆ
கிண்ர ஜாய பேக்ல வச்சிருந்தத எடு த்து இவங்க பேக்கெட்ல போட்டத நா பாத்துட்டுந்தே உள்ள என்ட்ர் ஆகும் போது
ஆ
ஆ செரி இவங்கோ அது கிண்ர ஜாயன்றது எனக்கு தெரியாது ஏதோ ஒண்ணு இப்டி கைல மறச்சி எடுத்து போட்டாங்க ஆ ஒரு அடுத்து ப்ரீட் நாந்தா உள்ள போனங்க அவங்க வெளிய போயிட்டாங்க ஸ்நாக்ஸ்க் என்னோட டைம் முடிய போம்போது கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு முடிய போம்போது அந்த பையே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்டுங்கானு சொல்லிட்டு பிலே பெல் அடிச்சது அந்த எ லாஸ்ட் பிரீட் யார் இருக்கணுமோ அவங்க தாங்க இருக்கணு அவங்களோட ஸ்நாக்ஸ் பீரியட்ல நாங்க அந்த ரூம்ல இருக்க போம்போது எல்லாருக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணி குடுக்குறோ அந்த பைய வந்துட்டு பேகுல தேடுறா எந்து கிண்ர ஜாய வச்சிருந்தே காணோ
அய்யயோ ஆ
அந்த மிஸ்ஸு ஏ பேக்க எடுத்தாங்க காணோ அப்டின் மட்டு சொன்னாங்க ஆனா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்டின்றத அந்த பையனுக்கு சொல்ல தெரியல பட் எனக்கு கஷ்டமாயிடுச்சி நானு எல்லா டீச்சர்ஸ்கிட்டயு இந்த மாரி அந்த பைய பேகுல வச்சிருந்தத காணோன் சொல்றாங்க நானுஸ் மொதல்ல டீச்சர் மேல சந்தேகப்படக்கூடாது மத்த பசங்க பேக்ல செக் பண்லா ஏனாஸ் ச வரு இது திருட்னுன் செய்ய மாட்டாங்க ஒரு பொருள் மேல ஆச வந்து போ பசங்க எடுப் பாங்கல்லையா அதுனால நா எல்லார் பேக்லையு செக் பண்டங்க அந்த தடையொங்கூட இல்லைங்க பசங்க ஒளிச்சியு வைக்க முடியாது கொழந்தைங்க ஆ எல்லார் பேக்லதா இருக்கு மிஞ்சி பண்ணா அவங்களுக்கு எப்டியு ஒழிச்சி வைக்க தெரியாது செக் பண்ண இல்லைங்க அது கிளாஸ விட்டு வெளிய போயிடுச்சிங்க அப்றோ நானே போயிட்டு எச் எம்ஸ் ட்ருகிட்ட பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணங்க இந்த மாதிரி பசங்க கிட்டருந்து எடுத்து சாப்புட்றாங்க கொஞ்சோ டீச் சர்ஸயு நீங்க கொஞ்சோ வார்ன் பண்ணுங்க அப்டின் சொல்லிட்டு எனக்கு அந்த விஷயோ ரொம்ப கஷ்டமாவே இருந்தது கண்ணெதுர்ல ஒரு விஷயத்த பாத்துட்டு
ம்
அவங்கந்
இல்லங்க ஒரு டீச்சரையே அது தப்பு பண்ணும் போது ஆ அவங்கள் கிட்ட வளர கொழந்தைங்க அவங்க என்ன சொல்லிக் குடுத்து வளப்பாங்க சொல்லுங்கோ நல்லது வருமா அவங்ககிட்ட ஏனா கொழந்த வந்து கிண்டர் ஜாயின்றது ஆ எவ்ளோ ஆசையா வாய்ட்டு வந்து வச்சிருக்கு பேக்ல அது சாப்புட ஏனா கொழந்தைங்க அதே வீட்ல வாங்கி குடுத்தா சாப்ட மாட்டாங்க அதே ஸ்கூலுக்கு நீ எடுத்துட்டு போய்ட்டு ஸ்நாக்ஸ் டைம்ல எடுக்கும்போது ஒரு மாரி ஜாலியா எடுத்து சாப்டுவாங்க எனக்கு இது ஒரு பழக்கொங்க ஏனா எனக்கு சின்ன பசங்க கிட்ட வாங்க புடிக்காதுங்க ஃபர்ஸ்ட் அஃப் ஆல்
ம்
அவங்க வந்து ஒரு மாரி எச்ச இப்டி வச்சிட்டு வைக்குவாங்க அத அது பாத்து அந்த மாரி அவங்க குடுத்தா கூட வேணாம்பா நீங்க சாப்டுங்கனு எனக்கு எப்போ சுகர் வந்ததுலர்ந்து மோஸ்ட்லி சாக்லேட்டோ அ இதுவோ எதுவுமே ஆனஆ நான் அந்த அதுக்குலா அவுளோவு விரும்புறுது கெடையாது நானு ஆனா பசங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வாய்ங்ட்டு வந்து தருவாங்க அந்த பாதாமு அ அந்த ட்ரை இந்த நட்ஸெல்லா இருக்கு அது சாப்டுவ ஒரு ரெண்டு எடுப்ப அவ்ளோதா அவுங்ளா குடுத்தா சாப்டுவே இல்லன்னா அதுவு கெடையாது ஆனா இது ரொம்ப தப்புதாங்க நீங்க சொன்னது நல்ல விஷ்யந்தா போய் சொல்ட்டது வந்து அட்லீஸ்ட் ஒரு கில்ட்டியான ஃபீல் பண்ணி அடுத்த நிம்ஷோ அடுத்த எடுக்க கூடாதுன்ற ஒரு மனபக்குவத்துக்குன்னு அவ்ங்க வருவாங்க இல்லீங்ளா அது நல்ல விஷ்யந்தா ம
இல்வ எதாவது பொருள் காணாம் போய்ர்ந்தா அந்த பையன் சந்தோஷ்மா இர்ந்திரு ப்பாங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாரி எல்லா கிண்டர் ஜாய வந்து பசங்க விடவே மாட்டாங்க ரெண்டு பீரியட் ஃபுல்ல அழுந்தாங்க ரெண்டு மணி நேரோ அழுந்தாங்க அந்த பையன் லன்ச்சு சாப்புட மாட்டன் அழுந்தாங்க அந்த பையன்
ம் ம்
அது எனக்கு ரொம்ப கஷ்டமாய்டுச்சு அதுனாலதான் நான் அது போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அது பண்ணிட்ட அது மட்டு இல்லாம அந்த டீச்சர் இருக்கிற வரைக்கு இந்த ஒரு பிரச் சின மட்டும் இல்லைங்க நெறைய திருட்டு நடந்ததுங்க ஸ்கூல்ல
ஐயயோ அ
பணோ திருட்டு
உங்ககிட்ட டீச்சர்ஸ்ங்கிட்ட எடுப்பாருங்ளா
டீச்சர்ஸுங்கிட்டயேங்க
ஆ ஐயயோ ஆ
சரிங்ளா அப்புறோ டீச்சர்ஸ்ங் கிட்டலா எடுக்க போயி எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலலா சந்தேகோ வராது நாங்க நெறையா ஆன்டிஸ் மேலஸ்
ஆ ஆமா ஒரு சில ஆண்டிங்குளா பரவாயில்லங்க அவ்ளோ நேர்மையா இருப்பாங்க யார் கிட் டே வரமாட்டாங்க ஆ
ஆனா போக போகதான் தெரிஞ்சுது அது உள்ள இருக்கிற ஒரு டீச்சர்ஸே அந்த பழக்கோ இருக்கு அது அதோட போய்ட்டாங்க நானு அதுக்கப்புறந்தாங்க நான் அந்த ஒரு விஷ்யத்த சொன்ன பின்னாடி தாங்க நெறைய பிர ச்சனைல அவ்ங்க மாட்டிட்டாங்க ஓப்பனாவே
ஓ ஹோ சேர்
அதாவ்து பர்ஸ்னலா டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு சில்ரன்ஸ்ட்ட இப்ப இது வந்து டீச்சர்ஸ் மட்டு அதிகமா ஒர்க் பண்ற எடத்த நாங்க டான்ஸ் ஆடுவோ கொழந்தைங்ள வச்சுட்டு ஆ லேடிஸ் மட்டு டான்ஸ் ஆடுறது செய்றது அத வீடியோலா எடுத்தா ட்ருந்தாங்க அவ்ங்க மத்தவங்ளுக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க நாங்க எங்களுக்குள்ள அத வச்சுக்குலா பட் அவ்ங்க பர்மிஷ் ஷின் இல்லாம ஆ எடுத்துட்டு போய் இன்னொருத்தருக்கு ஜென்ஸுக் காமிக்கற்து தப்பில்லையா
ஐயயோ என்ன இவ்ளோ கேவலமா இருந்துக்குது அந்த பொம்புல இன்னு ஆக்ஷன் எடுக்காதா அனுப்பிட்டீங்க அத
இல்லைங்க எதும் பண்ல ஆனா அவுங்குளே இது பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க ஏனா அது நெறைய இது அது மட்டு இல்லாம ஸ்கூலுக்கு உள்ள இருக்குது இல்லலைங்ளா மோ ட்ருல மீட்ரு பாக்ஸ்ல அந்த ஒயர் ங்க என்னல்லா இருக்கோ என்ன திருட முடியுமோ அது எல்லாமே எடு த்துட்டு போயிருக்கிறாங்க
ஐயய்யோ அவங்க டீச்சர் இல்லைங்க திருடர்கள் ஆ
இப்ப ஒரு பென்சில் பெண்ணு கூட விட்டு வைக்கிறது இல்லைங்க
ஏங்க ஒரு கேமரா இருக்குதுன்னு கூட ஒரு அறிவு இல்லைங்க
அது இல்லைங்க ஸ்கூல்ல அது தாங்க பிரச்சனையே அதுக்கப்பறோ அத போட சொன்னே இது இவ்ளோ ஒன்னு விஷய நடந்த பின்னாடிதா நாங்க மத்த டீச்சர்ஸ் எல்லா சேர்ந்து அத போர்ஸ் பண்ணி கேமரா ஒன்னு போடுங்க இல்லைன்னா எங்களுக்கே அங்க சேஃப்டி கிடையாது
ம்
அப்டின்னு நாங்க சொல்லிட்டு அது இது பண்ணோங்க அதுக்கப்பற தாங்க இப்ப போட்டிருக்காங்க அவங்க அதுக்குள்ள வேலைய விட்டு நின்னுட்டாங்க சேஃப்டி ஆயிட்டா உசார ஆயிட்டாங்க
ம் ம்
இந்த மாறி எல்லா நடக்குதுங்க நம்ம யாருன் யாரே கெட் வங்கே நம்ம யாரும் நல்லவங்க கெட்டவங்கே நம்மளால பாக்க முடியுறது இல்லைங்க கணிக்க முடியுறதில்ல
ஆமாங்க நம்ம யாரு நல்லவங்க ரொம்ப நல்ல நா கூட ஒருத்தர் அப்டித்தாங்க ஒரு ஒரு டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் நினைச்சிருந்தங்க ஒரு தேன்மொழி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ரொம்ப நல்ல டாக்டர் அப்பா இவங்ககிட்ட நெறைய கத்துக்கணு அப்படில்லா நினைச்சே அப்பற பாத்தா தெரிது நெறைய தப்பு வேலைங்க பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அது அவங்க மேல இந்த ரெஸ்பெக்டே எனக்கு போயிடுச்சு ஒரு டீச்சர அப்டி தா ஒரு ஹெட் மாஸ்டார நெறைய பேர் நம நல்லது நினைக்கிறோ இல்லங்களா யாரு அவ்ளவு நல்லது தெர்லங்க இல்லைங்க எதுன ஒரு பிரச்சனைல்ல ஒரு தப்பான முகத்தோட தா இருக்குறாங்க எல்லாருமே ம்
இல்ல என எனக்கு இன்னொரு அனுபவ ஒன்னு என்னான என்னோட மொபைல் அங்க புதுசு முப்பத்தி மூணாயிர ரூபாய் கொடுத்து வாங்கி டீவுல தங்கா வாங்குனே ஒரே மாச டீவு தா கட்டுனே ரெண்டாவது மாசம் புது மொபைலன்னு அந்த ஸ்கூல்ல புதுசா ஒரு பண்ண இன்னொரு டிஸ் ச்சுருங்க அவங்க டைவர்ஸ்டயி ரெண்டு பொட்ட பசங்க வேற இருக்காங்க செரிங்களா டயர்வசானவங்க தா ஆ பட் அந்த அவங்களுக்கு சேம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாங்க இருக்கு முப்பத்தஞ்சு முப்பத் எட்டுக்குள்ளே முப்பத்தஞ்சு தாங்க இருக்கு
ம்
அவங்க என்ன பண்ணாங்க ஆ பசங்கல்லா பொண்ணுங்க ரெண்டு அப்பற காலேஜ் படிக்கிற ஏஜ் தா இப்ப காலேஜ் ஒன்னு ஸ்கூல் ஒன்னு படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு தா ரெண்டு மாசம் தாங்க ஆச்சு ஒர்க் பண்ணி கொஞ்சோ ஃப்ரெண்டா பழகுனாங்க ரொம்ப குளோஸ் ஆ பழகுனாங்க என்கிட்ட என்னடா இது குளோஸா பழகுற நானு நல்லாவே பேசுவாங்க என்னால உடனே எல்லாரு கிட்டயு டக்கு டக்குன்னு பேசிடுவே திடீர்னு இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேக்கு நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் எல்லா கொடுப்போ இல்லையா எப்பயுமே நாங்க ஸ்கூல்ல மொபைல சமிட் பண்ணிடுவோ குடுத்துட்டு அந்த டான்ஸ் பிராக்டிஸ்க்கு மத்தியானோ டைம்ல வாங்குவாங்க ஆ அ அவங்க வந்துட்டு வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்ல தா ஒர்க் பண்ணிட்ருக்காங்க சிஸ்டம் ஒர்க்கு அவுங்ககிட்டதா நாங்க மொபைல சம்மிட் பண்ணுவோ எல்லாரோட மொபைல சம்மிட் பண்ணிட்டு எல்லாரோ ஒரு லெவனோ கிளாக் வாங்கிட்டாங்க
ம்
நா என்ன பண்ணிட்ட அவுங்க வாங்கனது மத்த டீச்சர்ஸ் வாங்குனது எனக்கு தெரியுல நா என்னப் பண்ணே லன்ச் டைம் முடிச்சுட்டுதா நா ட்ரைனிங் பிராக்டிஸ் குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லன்ச் டைம்ல நா போயிட்டு ஃபோன கேக்குறேங்க அப் அதுக்குள்ள அவுங்க இல்லீங்க வெளியே போயிட்டு இருந்தாங்க அவுங்க பொண்ணுக்கு நா லஞ்சு குடுக்குறே அப்டீன்னு சொல்லி எப்பயு இல்லாம புதுசா கெளம்பிட்டாங்க
ஓஹோ ஓ செல்ல எடுத்துன்னு போயிட்டுக்குறாங்கப்ப ஆ ஆ ஆ
அப்புறோ நா பிரின்ஸுபுல் மேம் தா இருந்தாங்க மேம் எனக்கு இது மாரி மொபைல் வேணோ அப்டீன்னு கேட்டதுக்கு இல்லம்மா அவுங்க வெளிய போயிட்ருக்காங்க அவுங்க வந்ததோ வாங்கிக்கோங்க அப்டீன்னு சொல்லிட்டாங்க செரி நா வந்துட்டே அங்கதா இருக்கு அப்டீன்னு சொல்ட்டு அப்புறோ அவுங்க வந்த பின்னாடி மேம் கேட்ருக்காங்க அவுங்க வந்துட்டு அவுங்க மின்னாடியே வாங்கிட்டு போயிட் டாங்களேனு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே மேம் என்ன கூப்ட்டு இல்லமா நீ முன்னாடியே வாங்கிட்டேன்னு சொல்றாங்க ஆ நீ இல்லன்ட்டு வந்து கேக்றுயே போய் செக் பண்ணிப்பாரு எனக்கு தெரியாதா மேம் நா எப்பயமே கைல மொபைல் இருந்தா எ கையோட தா வெச்சிருப்பே ஹண் பேக்ல கூட வெக்க மாட்டே நா அதனால நா வாங்க கெடையாது காலையில இங்க சப்மிட் பண்ணிருக்கே எனக்கு எ மொபைல் வேணு மேம்னே அவங்க இல்ல நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்ட்டு நா வாங்கலன்னு சொன்னது வேற ஒரு ரெண்டு பேரண்ட்டு வந்தாங்கன்னு பேரண்ட் மேல பழிய தூக்கி போட்டாங்கங்க
அடேங்கப்பா சூப்பருங்க ம்
அப்புறோ நா ரெண்டு இல்லீங்க பேரண்ட் டு வந்து எந்த பேரண்ட் வந்தாங்க யார் வந்தாங்க நீங்க கூப்புடுங்க நா பாக்ற அவுங்க எப்டிங்க பேச முடியு அப்டீன்னாங்க இல்ல நா எல்லா ஸ்டாஃப்ஸையு ஒக்கார வெச்சுட்டு நா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கப் போறங்க அப்டீன்னு மெறட்னே ஒரு போலீஸ்க்கு கூட கால் பண்ணி பேசிட்டே ஒரு வக்கீலுக்கு கால் பண்ணி பேசிட்டே அங்கேயே அவுங்க எதுர்லயே அவுங்க ஒடனே என்னா பண்ட்டாங்க அந்த ஃபோன எடுத்த அதே ஸ்டாஃபு என்னோட அண்ணா ஒருத்தர் கிரைம்ல ஒர்க் பண்றாரு அவர்கிட்ட நீ கம்ப்ளைண்டெல்லா குடுக்க வேண்டா நா ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்கு உ மொபைல்ல கண்டுபுச்சுட்றே அப்டீன்னு சொல்ட்டு என்னோட பாக்ஸ்ல இருந்து அந்த ஒரு நம்பர் மட்டு கேட்டாங்க கேட்டுட் டு அன்னைக்கி ஈவினி்ங்குள்ளயே நீங்க பொறுமையா இருங்க கெடைச்சிடோ
நன்றிங்க அடுத்த விஷ்யத்த அடுத்த கால்ல கண்டிப்பா பேசலாங்க இது தொடர்ச்சியா
செரிங்க நன்றிங்க வெச்சிருங்க
ஆ